ஹாய் என்ன பண் றீங்க
எப்டி இருக்கீங்க நீங்க மொதோ
நல்லா இருக்கேன்
சேரிப்பா
உம் போனக்கால்ல பேசுனோ டைமாய்டுச்சுன்னனுட்டு வச்சுட்டீங்க
ஆமாப்பா
ம் இப்ப என்ன பன்றீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க உம் பிள்ளைக வீட்டுக்காரர் வீட்டு எல்லாரும் நல்லா இருக்காகளா
நல்லா இரு
உம் உங்க நாத்தனா எல்லாருமே நல்லா இருக்கா ளா
நாத்தனா ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா கொஞ்சம் உம் கால்வலி தான் எனக்கு கூடிடுச்சுப்பா
நல்லது ஐய்யயோ அப்புடியா
ஆமா கால்வெடிதான் போக மாட்டேங்குது படியெல்லாம் ஏற முடிய மாட்டேங்குது மொத மாதிரி கொஞ்சம் மாத்திரைகள் மருந்துகள் எடுத்து தாச்சு என்னதான் இருந்தாலும் அந்த மா அந்த நேரத்துக்கு தானப்ப சாப்ட்டா கொறையுது து அதுக்கப்புறம் திருப்பி அதே வந்துருது திருப்பி திருப்பியும் பெயின் கில்லர் தான் தராங்க அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி வந்துருது நான் கொஞ்சம் இந்த முடகத்தான் இ எண்ணே தான் கால்ல போட்டு தேய்சுக்குறது நைட்டுக்கு அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் இந்த ஒரு ஆரு மாசமா போகுது
உம் உம்
அந்த என்னைய
எப்டி செஞ்சீங்க முடக்கத்தான் என்ன
அது என்னப்பா அது ஒண்ணு கஷ்டமே இல்லப்பா மக பதா என்னய அ கீரைய வாங்கி கொஞ்ச சுத்தம் பண்ணி வச்சுரு ட்டு மிக்சில அரச்சு சாரல்லா எடுக்க வேண்டான்ன அரச்சு வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய்யையு
உம்
இது கடுகு எண்ண
உம்
நா அத ரெண்டயு சேத் து
ஈக்குவல் ரேஷ்யூவா ரேஷ்யு எப்புடி
ஃபோர் இஸ்ட்டு டூ
ஃபோர் இஸ்ட்டு டூ எது ஃபோர்
ஒ கடுகு எண்ண கூட போட்டுக்குறணு நானூறு போட்டனா ஆ இது வந் து நல்லெண்ண வந்து எறநூறு போட்டுக்கல்லா
சே செக்கெண்ண வாங்குவீங்ளா
ஆமாப்பா சாசால வாங்கிருவேம் பா ஸாஸா அத வாங்கிதா நா ரெண்டை மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டு நல்லா அரச் சு நம்ம தலைக்கு எண்ண தேச்சு கா அந்த காலத்துல நம்ம அம்மாமார்கள்லா காச்சு தருவாங்க அந்த மாரி இதுவையு நல்லா போட்டு கொதிக்க விட்டு நல்லா வச்சுக்கிட்டானா அது ஒரு ஆறு மாசொ எட்டு மாசத்துக்கு வரு கொஞ்சமா போட்டு கால்ல தேச்சு தூங்கிர்றது நல்லாருக்கூ கொஞ்ச வலி போ கேக்கூ எப்பப்ப வ் வலிக்குதோ அப்பப்ப தேச்சுக்குறது ரொம்ப படியெல்லா ஏர்றதில்லப்பா
அப்டியா உம்
எதோ நம்மனால முடுஞ்ச வேலைகள செஞ்சுட்டு இருக்கோ நம்ம
உம் உம் உம் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா வந் து டூஸ் எது டோன்ஸ் எது அத மட்டு புரிஞ்சுக்குட்டு அந்த டோன்ஸ்ஸ வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டா நானே போதுக்கா டூஸ்ல வந்து நம்ம வந்து கொஞ்சொ இதா கேரிங்கா இருந்துக்கணு கு உம் டேப்லெட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறதோட எத செய்யக் கூடாதுன்னு டாக்டரு சொல் ராறோ நம்மளுக்கு எது சுகமோ அதன்படி இருந்துக்கணு ஆமா உம்
என்ன சமைச்சீங்க இன்னைக்கு சமையல் என்னது இன்னைக்கு
இன்னைக்கு சாம்பார் தான்கா வெச்சே
அப்பிடியா
உம் சாம்பார் வொச்சு உம் சொல்லுங்க
இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து இதுப்பா சுண்டக் சுண்டக்கா கொழம்பு
சுண்டக்கால சேரி சேரி சேரி நல்லா இருக்குமே நீங்க வச்சானா
ஆமாம் ப்பா ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு தந்து அனுப்புறது உங்களுக்கு தந்து அனுப்புச்சேன்ல ஒரு தடவ அன்னைக்கு செஞ்சது தான்ப் ப்பா இப்பதா வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்குதா செஞ்சிருக்கே
எங்க வீட்டுக்காரு கேக்குறாரு என்ன அவுங்க குடுத்து விட்டாங்களே அவுங்க செஞ்சு குடுத்தான்னா கு குடுத்து விட சொல்லு அவுங்க டேஸ்ட் வரமாட்டேங்குது நீங்க நானே செஞ்சானாலும் நீங்க செஞ்ச அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வரமாட்டேங்கிது உங்க பைப்பு கைப்பக்குவோ வந்து தனி ருசிதா இந்த மாரி கொழம்பெல்லா உம்
சேரிப்பா சேரிப்
உம் அதான் நா சொன்னே அந்த கைப்பக்குவோ வேணுன்னா அந்த வீட்டுல போயிதான் உக் கஞ்சி சாப்
அனுப்பி வைங்க ஒரு நாளைக்கி நா வேணா என்ன பிரியாணி அது பெரிய விஷயமா
உம்
செஞ்சு தர்றேன்பா செஞ்சு தந்தா தந்து அனுப்புறே பாப்பா கிட்ட சொல்லி தந்து அனுப் புறே
உ உ உ
சேரிப்பா
உம்
அதுவும் பொடலங்கா கூட்டு வெச்சேன் சுண்ட வத்தல் கொழம்பு வெச்சு ஏ அப்போ அப்பளம் பொறு வெச்சுகிட்டோ
ஒரு தமிழ் சாப்பாடு சாப்பிட்ட அந்த ஒரு அந்த வெஜ்ஜோ ட அந்த ஒரு சாட்டிஸ்பே சன் கெடைக்கிது நீங்க சொல்லம் போதே எனக்கு ம் ஒடம்புக்கு எவ்ளோ நல்ல து அந்த ஜீரணத்துக்கு எல்லாமே வந்து நீங்க சொல்றா ஏ அது எல்லாமே வந்து அது டா போகுது நீங்க சொல்லம் போதே டென் ஹெல்த்தியா பீல் பண்றே நானு
ம்
ம்
சேரிப்பா சேரிப்பா தம்பி என்ன செய்றா அக் சின்னவே
க்கா படிக்கிறாங்கக்கா
படிக்கிறானா டியூஷனுக்கு எதோ அனுப்புறீங்களா நீங்க
டியூஷன் போகவே மாட்டே நா வீட்லயேதா ஒக்காந்து ஒங்ககிட்டயே நா படிப் பே அப்டிங்கிறா
அப்ப ஒக்காந்து ஒங்ககிட்ட படிச்சா செரிதா
ம் ம் சேரி நல்லா இங்க நல்லா பிரே பண்ணுங்க ஏ மகனுக்காண்டி வந்து அவே நல்லா படிச்சி நல்ல எப்டியோ பெரியாள வரணு ஏம் புள்ளைங்க ரெண்டுமே நல்ல படியா தல எடுக்கணு அப்டின்னுட்டு கல்வினால் உயர்ந்து வரணு
கண்டிப்பாப் பா எல்லாரு கண்டிப்பா கண்டிப்பா
நம்ப இதுல நம்ப வந்து முன்னேறி வரனு கல்வினால முன்னேறி வரனு
இப்ப கண்டிப் பப்பா படிக்க சொல்லுங்க சேரி செய்றேன்ப்பா
ம்
பிள்ளைகளா படிச்சுட்டு வந்த அவுங்களா படிச்சிட்டாங்கன் வச்சுக்கோங்களே
ம் ம்
தூமே ப்ர சினே இல்ல அவுங்கதா வந்து ம் அ அக்கற
வரணு இது நம்ம சாதிக்கணு அப்டிங்கிற அந்த வெறியோட அக்கற பொட்டு அந்த பிள்ளைக வந்து அவுங்க வேலைய செஞ்சுட்டனாலே போதுமானது
ஓரளவுக்கு சாதிச்சிருவாங்க யாரு சொல்ல வேண்டாம் நம்ம இந்த மார்க் எடுக்கணூ இப்டி படிக்கணூன் நெனச்சாலே போது டியூஷனெல்லா எதூமே வேண்டா ஸ்கூல்கள்ல சொல்லி தர டீச்சர்கு கிட்டே போயி அவுங்க நின்றுவாங்க இது ஏ எப் ப்டி வந்துச்சுனு கேக்க ஆரம்ப்ச் ஒரு காலத்துல நம்ம கார்ப்ரேஷன் ஸ்கூல்ல படிக்கலேயா அவுங்க என்ன சொல்லி தந்தாங்கனா அவுங்க நம்மஸ் அவுங்க சொல்லி தந்தாங்கனா அல்லா நம்ம டீச்சர் சொல்லி தராங்களேன்தா நம்ம நெனப்போ
ம்
நமக்காக சொல்லி தறாங்கன் தா நெனப்போ இப்போ இருக்கற பிள்ளைக இந்த ஜென்ரேஷ் தனல்லா மாறிட்டாங்க டீச்சருக்காக பிள்ளைக படிக்கிற மாரி இருக்காங்க
ஆமா மா
டங்க
இல்ல அந்த டீச்சர அவுங்க வஞ்சானாலே ஏ நல்லதுக்குதான நம்ம போயிகிறாங்க நம்ம இது தப்பு பண்ணிருக்கோமேங்கிறத அத ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப அப்டினா இது சப்ஜெக்ட்டா இது எதுக்கு நம்ம படிக்கனுன் நெனைக்கிறாங்க அந்த சப்ஜக்ட்டிலியும் பாஸ் ஆனாதான நம்ம வந்து மார்க்க வந்து ஸ்கோர் பண்ண முடி யோ டோட்டல் அதிகமா எடுக் க்க முடியு நமக்காக நம்ம படிக்கிறோங்கிறத அவங்க உணர்ந்து ட்டானாலே போதுமானது ம் அவங்களுக்கு இங்க அதெல்லா தோணுது இது சப்ஜெக்ட்டுக்கு இது இவ்வளோ படிச்சா போதும் பாஸ் ஆனா போ அந்த மாரி ஒரு மென்டால் கீழ வந்துடுறால அதே வந்து ஒரு சாஃப்ட் வீட்டுக்கார் நெரய நல்லா பேசினாங்கன்னா அந்த மாம்ட்ட நம்ம நல்ல பேரு எடுத் கணும் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச் ச்ச மாம்மு ஒடனே நீங்க இன்னக்கு நல்ல சாரி கட்டிருக் இங்க மாம் உங்க சாரீ சூப்பர் நீங்க அழகா இருக் க்கீங்க அப்படின்னு எல்லா சொல்லிட்டு ஒனே அது ஆர்வமாவு படிக்குதுக அந்தந்த சப்ஜெக்டு ஒரு ஃபிரெண்ட்லி மான ல அந்த ஆஹ் மாம் வந்து போனாங்கன்னா உடனே அவங்களுக்கு ரெண்டு
அவங்களுக்காக படிக்கிறாங்க பிள்ளைக டீச்சருக்காக இவங்களுக்காக படிக்கல
இதுவு ஆமா இது உண்மையிலவே வந்து எ ஏ பையனே இப்பிடிதா இருக்கா அய்யோ அதுவா நாஸ் நசங்கொன்னுட்ட அப்டி எல்லா சொல்லக் கூடாதுப்பா நம்மளுக்காண்டிதானேப்பா அவுங்க பேசுறாங்க நீ நல்லா படிச்சேனா யார் தோழி கேள்வி கேட்க இருக்காங்க ஓ வேல வந்து படிக்கிறது தான அத ப்ராப்பரா பண்ணு அவங்க என்ன சொன்னானா உனக்கு என்ன வந்து வச்சு இதத்தா நா சொல்லித் தரே எ பிள்ளைகளுக் அவுங்க சொல்றாங்க அவுங்
நம்ம என்னதா சொல்லித் தந்தாலு அவுங்க அந்த நேரத்துல எடுத் ருக்கறத மத்திர தா எடுப்பாங்க சரின்னு இல்லத்தா நீங்க நீங்க சொல்றதெல்லா வேஸ்ட்டாயிரு
உம் உம்
என்ன செல்ஸ் செய்கக சொல்லுங்க சு
சேரி என்ன சாரி வாங்னீங்க இந்த தடவ
இந்த தடவையாப்பா மல்மல் காட்டன்தாம்ப்பா
என்ன ட்ரெண்ட்ல போய்கிட்ருக்கு
மல்மல் காட்டன் வாங்குனே ஒரு சிக்ஸ் ஹண்ரடு க்கு வாங்கிருக்கே நைன் ஹண்ட்ரடுக்கு வாங் னே நா இதுலதா போனே போயி ஆன்லைன் ஷாப்பிங் பாத்தே செட்டா சல டேரைக்டா போய் வாங்குனே
ம்
நல்லா இருந்துச்சு
ம் ம்
இந்த சம்மருக்கு அதுதான போடவு முடிது நம்மனால வேற எதுவு போ ட்ற மாரி இதாக மாட்டேங்குது
நா ஒரு சாரீ போய் பாத்தேங்க்கா அது வந்து காட்டன் சாரீனா சுருங்கிடு துல்ல ஒரு தொவ தொவச்சு எடுத்தோனா மொடமொடன்னு இருந்து அந்த நேரோ வந்து சுருங்கிடு துல திரும்ப ஒரு செகண்ட் ஒரு வாஷ்க்கு அப்புறமா சுருங்கிடுது ஒக்காந்து எந்துருச்சா அப்டி இல்லாம ம இது வந்து து என்ன மிக்ஸ்டுனே தெரியல மும்பை காட்டனா
அப்டியாப்பா அது ரேயான் காட்டன்னு மிக்ஸ் ஆயிருக்கு
ஆ, இல்ல ரொம்ப சாஃப்டாவே இருந்துது அத தொட்டு பாக்கவே வந்து ஒரு டர்சி ஃபீல்தா குடு த்துது சாரீ மாதிரி இல்ல வெயிட்லெஸ்சா நல்லா அந்த பெரியவங்க கட்டுற மா திரி நல்ல ஆக்டா இருந்தது அவங்களுக் கு பெரியவங்களுக்கு இந்த வலிக்காம கட்டிக்கிற மாதிரி
சேரிப்பா
சேரிப்பா சேரிக்கா நீங்க பா ருங்க எனக்கு இந்த இன்னொரு கால் வருது எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்ட மாரி இருக்கு நா நெக்ஸ்ட் டைம் பேசுவோங்கா பாய்க்கா
பாய்ப்பா